ஆ க்கும் தோழி
ஆ தோழி நா பேசுர உங்களுக்கு தெளிவா கேக்குதா
ஆ கேக்குதுங்க தோழி உங்களுக்கு கேக்குதா
ஆ எனக்கு தெளிவா கேக்குது தோழி சாப்பிட்டீங்களா நலமா இருக்கிறீங்களா
ஆ நா நலமா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானோ நலமா இருக்க தோழி
ம் ம் செரிங்க தோழி இன்னைக்கி என்ன சமையல் செஞ்சீங்க
இன்னைகி சமையல் வந்துட்டு சாதோ சாம்பாரு ஆ அதுக்கப்புறோ வெண்டக்கா பொரியல் பண்ணே தோழி
நல்லது நல்லது நாம இன்னைக்கு வந்து உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய காய்கறி வகைகளை பத்தி பேசலானு நெனைச்சே ஏன்னா இ ப்ப நெறைய உடல் உபாதைகள் வருது இல்லைங்களா அதனால வந் ந்து நல்ல காய்கறிகள் உங்க வீட்டுல என்ன நீங்க சமைப்பீங்க அப்டின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலானு நெனைச்சே
ஆ ஓகே தோழி கண்டிப்பா சொல்லலா ஆ எங்க வீட்டுல காய்கறிகள் பொறுத்தவரையு எனக்கு வந்துட்டு உருள க்கொழங்கு கத்திரிக்காயு ரொம்ப புடிக்கு
ஓக்கே நல்லது
த அது எனக்கு பிடிச்சமாரி இருக்கனால நா கொஞ்சோ விரும்பி சமைப்பே தோழி உங்களுக்கு என் காய்கறிகள் புடிக்கு
எனக்கு பொதுவா நீங்க சொன்ன மாரி உருளைக்கிழங்கு புடிக்கும் பீர்க்கங்கா புடிக்கும் பீன்ஸ் கேரட் ரெண்டையு சேத்து சமைப்பாங்க இல்லீங்களா அது மாதிரி தேங்காய் பூ போட்டு அதெல்லா செய்யறது எனக்கு ரொம்ப புடிக்கு ஏனா கேரட்ல வந்து கண் குறைபாடு இருக் கர இது இவங்கெல்லா கேரட் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே மாரி பீன்ஸ் வந்து நல்ல கோல்சியம்லா இருக்கு சோ வந்து ரெண்டோ சேந்துன்னு ஒரு நல்ல ஒரு சத்துள்ள காய்கறியா இருக்கு சோ பீன்ஸ் கேரட் அடிக்கடி செய்வோ அப்புறோ வந்து நீங்க சொன்ன மாரி வெண்டிக்கா வந்து அடிக் கடி செய்வோ சாம்பார் வெக்கிறப்பல்லா வெண்டிக்கா வப்போ ஏன்னா வெண்டிக்கா வந்து உங்களுக்கு நல்ல மூளை வளர்ச்சியை தூண்டு கணக்கு வராதவங்கல்லா வெண்டிக் க்கா சாப்பிட்டா நல்லா கணக்கு பாடோ வந்து எளிதா புரியு அப்டின்னு சொல்லுவாங்க உண்மையா போயான்னு தெரியல ஆனா பொதுவாவே வெண்டிக்காக்குரிய தன்மை என்னன்னா அது கொஞ்ச வலுவலுப்பு தன்மை இருக்கோ இல்லீங்களா அதனால அதுல வந்து நம்மளோட அ குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லா சரி பண்ணோ அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அதனால அது அதிகமா எடுத் துக்குவோ நாட்டுக் ங்கள் நீங்க என்ன சாப்பிடுவீங்க தோழி
நாட்டு காய்கறிகள்னா எனக்கு இது நாட்டு காய்கறியானனு தெரியல நா தெரிஞ்சது சொல்ற ஆ இந்த மரவல்லி கெழங்கு இருக்கு இல்லையா
ஆமா
ஆ அது வந்துட்டு நா கொஞ்சோ விரும்பி சாப்பிடுவே தோழி ஆ நாட்டு காய்கறிகள் ன நீ நீங்க ஏதா சொல்றீங்குனு தெரிஞ்சிக்கலாமா
நா வந்து இந்த பொடலங்கா ஆ அப்புறோ வந்து இந்த அவரக்கா அந்த மாதிரி பெருசா அதாவது ஹைபரிட் காய்கறிகள்னா இந்த வ ரி சிட்டி சைடு வெளையக்கூடிய கேரட்டு பீன்ஸு இதெல்லா வந்து நார்மலானது நாட்டு காய்கறிகள் வந்து கிராமத்துல இயல்பாவே இயற்கையில வளரு கூடியது அதுக்கு எந்த ஒரு இப்ப நம்ம மெணக்கிட்டு எந்த ஒரு ஒரமு இதெல்லா போடணுனு அவசியோ இல்ல உதாரணத்துக்கு ஆ அந்த பீர்கர்கங்கா அதே மாரி தக்காளி வகையிலயே நாட் டுத் தக்காளி அந்த மாதிரிலா சொல்லுவாங்க சோ அதெல்லா வந்து சாப்பிட்டா இன்னு கொஞ்ச நம்மங்க ஒடம்புக்கு வந்து இன்னு நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க பெரும்பாலு நெறைய பேர் வீட்டுல வந்து இந்த மாதிரியான காய்கறிகள் சமைக்கிறதுல அதுவு காய்கறிகள் சமைச்சாங்கன்னா பட்டர் பீன்ஸு அப்புறோ கேரட்டு பீட்ரூட் இந்த மாதிரி வகைகள் தா சமைப்பாங்களே தவித்து இயல்பா நாம தமிழ்நாட்டுக்குன்னு சில குறிப்பிட்ட சில காய்கறிகள்லா இருக்குல இந்த சுண்ட சுண்டக்கா இந்த மாதிரியானது சீனி அவரக்கா இதெல்லா வந்து சமைக்கிறது ரொம்ப கொறைஞ்சிருச்சு இப்போ அதனால கேட்ட நீங்க நாட்டு காய்கறிகள் என்ன சமைப்பீங்க அப்டின்னு சொல்லிட்டு
ஓ ஓகே தோழி ஓகே தோழி ஆ நா அது அதுல வந்துட்டு அவரக்கா வந்துட்டு பொரியல் பண்ணுவே
ஆ ஓகே ஆ எனக்கு வந்து அவரக்காவ வந்து கூட்டு மாரி வச்சா புடிக்கு
அவரக்கா கூட்டா
ஆமா அவரைக்கா கூட்டு புடிக்கு
ஓகே தோழி ஓகே தோழி எனக்கு அதே மாரி அவரக்கால நா தொட்டுக்க பண்ணுவே அதுக்கப்பறோ இந்த பீக்கங்கா வந்துட்டு பீக்கங்காய பண்ணோ அப்டினா அது ஃபுல்லா தோல் சிவிட்டோனா உள்ள கொஞ்சோ கம்மியாதா வரு
ஆமா
ஆ பீக்கங்காயு நா கொஞ்சோ பண்ணுவே தோழி பீக்கங்கா பண்ணுவே அதுக்கப்றோ இந்த ஆ அது என்னது பை பைத்தங்கா பைத்தங்கா
ம்
ம் அதுவு வந்துட்டு பண்ணுவே பைத்தங்காய பொறுத்த வரையு பீன்ஸ் மாதிரிது ம்
எப்டி சமைப்பீங்க அத
எது தோழி பைத்தங்காயா? பீர்க்கங்காயா?
பைத்தங்கா பைத்தங்கா
பைத்தங்காங்கறது பீன்ஸ் மாரிதா நமக்கு இருக்கு அதனால வந்துட்டு பீன்ஸ் பண்றோ இல்லையா பொரியலு, அதே மெத்தடு பீன்ஸுக்கு பதிலா பைத்தங்கா வச்சு பண்ணுவ அவ்வளதா
ஓ ஓ சேரிங்க தோழி
ஒண்ணு இல்ல எப்பவு போல நம்ம ஆ எண்ணெய ஊத்தி கடுகு போட்டு வேணா அ பைத்தங்காக்கு சீரகோ கொஞ்சோ போட்டுக்கலா சீரகம் போட்டு கருவேப்பில அ வெங்காய தக்காளி எல்லா போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கடுத்து பைத்தங்காய வந்துட்டு கட் பண்ணி போட்டு தேவையான அளவு அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி மொதல்ல வேக வச்சிடணு எவ்வளோ தண்ணி தேவயோ ரொம்பல்லா அதிகமா ஆட் பண்ணாம எவ்ளோ தண்ணி தேவையோ அத மட்டு ஊத்தி நல்லா ஊ தீ வேக வச்சுட்டோ அப்டின்னா அ அதுக்கடுத்து பாத்தீங்க அ தேங்காப்பூ போட்டு பாதி பேர் சாப்புட்ற மாரி இருந்துச்சுன்னா கொஞ்சோ தேங்காப்பூ போட்டுக்கலா ஆ இல்ல சில பேரு வந்துட்டு அப்படியே சாப்பிட்டாலு ஓகே, தேங்காப்பூ போட்டு இந்த மொளகாத்தூள் மல்லி தூள் சேக்காம மஞ்சள் தூள் மட்டு போட்டு சாப்டுவாங்க இல்ல எங்க வீட் ல மெளகா தூள் மல்லி தூள்லா போட்டாதா சாப்டுவாங்க அதுனால அதுவு கொஞ்சோ எக்ஸ்டா ஆட் பண்ணி நல்லா ஆ, அந்த மெளகாதூள் வாசன எல்லா போற வரையு நல்லா வதக்னம்னா சூப்பரா இருக்கு, பீன்ஸ் பண்ற அதே மெத்தேட்லதா நா பண்ணுவ
ஓ சேரிங்க தோழி சேரிங்க இது இப்போ உள்ள பிள்ளைங்கல்லா வந்து இந்த நெறைய மொலக்கட்ன பயர் வகைகள்ல்லா சாப் பட்றதே கடையாது இல்லிங்களா அதுக்கு நீங்க வேற ஏதாது டிஃப்ரெண்டான ஐடியா இருந்தா சொல்லுங்ள எப்டி இந்த பிள்ளைங்கள வந்து இதெல்லா சாப்புட வைக்கிறது நீங்க எப்டி உங்க வீட்ல சாப்ட வைப்பீங்க
மொளக்கட்னன்னா
இப்போ நா என்ன பண்ணுவேனா ஆ ஆ சப்பாத்தி மாவு இருக்குதுங் இல்லைங்ளா அதுல வந் து நமக்கு என்ன தேவையோ இப்ப உதாரணத்துக்கு செல நேரம் பிங்க் கலர்ல வேணு அப்டின்னு நெனைச்சாங்கன்னா நம்ம பீட் ரூட்ட வந்து அரைச்சு அந்த தண்ணி சேப்போம் பாத்தீங்ளா அதுக்கு பதிலா அந்த பீட்ரூட் தண்ணிய சேத்து நம்ம பெசைஞ்சோனா மாவ் வந்து செவ்ப்பு கலர்ல கெடக்யு அதே மாத்ரி நீங்கப் அரிசி மாவு தோஸ் கைல வந்து கொஞ்சோண்டு அ மொள கட்ன பாசீ பருப்பு இருக்குங்ள பாசி பயர்ரு இங்ளேயா அத வந்து நல்ல மிக்சில மையா அரச்சு அத கொஞ்சோண்டு அரிசி மாவோட கலந்து நம்ம உப்புல்லா போட்டு தோசையாவே ஊத்தி குடுத்தோனா பச்சப்பயிர் தோச ரொம்ப நல்ல டேஸ்டார்க்கு இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அதே மார் ராகிய வந்து மொளகட்ட வ ச்சிங்னா அதுலருந்து நம்ம வந்து உப்மா மாத்ரி இல்ல கிச்சடி மாரி செஞ்சு குடுக்லாம் சோ இந்த மாத்ரி செய்யும் போது நம்ம கொழந்தைங்ள வந்து ஹெல்தியா சாப்ட வெக்கலா இது நா செய்வே இந்த மாத் ரி நீங்க ஏதாது அதே மாத்ரி இப்பொல்லா வந்து நூடுல்ஸ்லே வந்து நவதானியா நூடுல்ஸ்லா விக்கிறாங்க சோ பிள்ளைங்க இப்பல்லா நூடுல்ஸு பாஸ்தா அதுதானே விரும்பி சாப்புட்றாங்க அதனால வந்து அதுல நம்ம வந்து வெரைட்டி இந்த மாதி நவதானியது கொல்லுல வந்து சேமியா இந்த மார்லா வாங்கி கொடு த்தோனா அதுங்க கொஞ்சோ நல்லத கொஞ்சோ விரும்பி சாப்டுங்க அதே மாரி பாஸ்த்தா செய்யும்போது நம்ம சங்குப்பூ இருக்கு இல்லையா நம்ம சங்குப்பூ கேள்விப்பட்ருப்பீங்கல்ல ப்ளூ கலர்ல இருக்குல்ல அதோடட் தண்ணிய வேக வச்சு அத வந்து பாஸ்த்தால கலக்கும் போது பாஸ் தா வந்து ப்ளூ கலர்ல நல்லா அழகா ஸ்கை ப்ளூ கலர்ல கடைக்கு அதேது வந்து நீங்க வந்து வேற ஏதாது ச்செம்பருத்தியோ வேற ஏதா சேத்தா ஆ கா வேகவச்சு அந்த தண்ணிய நீங்க பாஸ்த்தால கலக்கும் போது உங்ளுக் பிங்க் கலர்ல கடைக்கு சோ அதோட சத்துக்களு எரங்கு அட் த சேம் டைம் பிள்ளைங்க அதுங்ளுக்கு பிடிச்சு சாப்பாட சாப்ட்ட மாரியு இருக்கு சோ அந்த மாரி நீங்க வேன்ணா ட்ரை பண்ணி பாருங்
சா குடுக்கும் போது இன்னு சாப்றதுக்கு ஆர்வமா இருக்குன் சொல்றீங்க அதுதானே தோழி
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா தோழி
ஓ ஓகே தோழி ஏனா இது நீங்கெல்லா நீங்கெ சொன்னதெல்லா நா இனிமேதா ட்ரை பண்ணி பாக்குணு இதுவரையு நா குடுத் ட்டதில்ல இப்ப சங்குப்பூ வச்சு பாஸ்தா பண்றது எப்டின் மட்டு சொல்றீங்ளா
நார்மலா பாஸ்த்தா என்னா பண்ணுவோ நம்மப்போ ரெடிமேடா வந்து நம்ம பாஸ்த்தா பாக்கெட் வாங்கி வச்சி போலிங்ளா அதே போல நம்ம வேக வச்சி ட்டு நம்ம யூஷ்வலா தாளிக்கிற சிலவுங்க வந்து ஆ அந்த ஒய்ட் சாஸ் பாஸ்தான் சொல்லுவாங்கல்ல கடைய்ல்லா விப்பாங்கள்ள அதுக் ஒ ன்னுல்ல நம்ம லைட்டா வந்துப் பால நல்லா சுண்ட காய வச்சு அதுல கொன்டூண்டு இஞ்சி பூண்டு அப்றோ வந்து ஜீரகோ இதல்லா போட்டு தாளிச் டுட்டுட்டு உப்பு போட்டு கொஞ்சோ அத வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சிக் வர வச்சுர்னு அதாவ்து கெட்டியா அது வந்து கொஞ்சோ எப்டி சொல்றது சாஸ் மாரி வரணு அப்டி வர்லனா லைட்டா கான்ஃபளவர் மாவு இல்ல மைதா மாவக் தண்ணில கலந்து அந்த பாலோட ஊத்துனீங்கன்னா கொஞ்சோ கெட்டி ஆய்டு இப்போ நீங்க என்னா பண்ணனுனா வேக வச்ச பாஸ்த்தாவையு அந்த சங்குப் பூவோ என்ன உங்கள்க்கு என்ன நிறத்துல வேணுமோ இப்போ நா புளூ கலர் நெறத்ல வேணு நீல நிறு த்ல வேணுனா நா வந்து சங்குப்பூவ வந்து நல்லா வேக வச்சு தண்ணி தண்ணிய வந்து வேக வச்சா அந்த தண்ணி வந்து நல்லா சுன்ட்ற அளவ்க்கு ப்ளூ கலர்ல நம்ம நீல பாட்டில் இருக்கும் பாத்தீங்ளா சொட்டு நீல பாட்டுல் அது மாதிரி அந்த கன்சிஸ் கன்ஸி வரைக் வந்துரு வந்ததுக் அப்றோ அந்த தண்ணிய வந்து இந்த பாஸ்த்தாவோட சேத்து லைட்டா வேக வச்சு உங்களுக்கு அந்த மெளகா அந்த ஒரு தூள் சில்லி பிளேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மெளகா தூளு அதெல்லா போட்டு நீங்க எடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக் ஆரிகணோனா ஆரிக்கணோன்றது ஒண்ணு இல்ல நம்மளோடப் பழைய ஓமவல்லி இருக்குது இல்லைங்ளா சளி புடிச்சாலு ஓமவல்லி எல குடுக் ப்பாங்கள அந்த எலைய நல்லா அடுப்புல நல்லா வாட்டி நல்லா மொறுமொறுன்னு உதுத் த்த ஒடனே ஒடஞ்சு தூள் தூளா ஆரம் அளவுக்கு செஞ்சுட்டீங்கன்னா அதுதா ஆரிக்கியானோ அததா கடையில வந்து நூறு ரூபாய்க்கு எறநூரூவாய்க்கு விக்கிறாங்க நீங்க அதெல்லா போட்டீங்கன்னா டேஸ்ட் ஆயிரு நெறைய பேருக்கு அது தெரியாது ஆரிகனோ சில்லி பிளேக்ஸெல்லா காஸ் குடுத்து வாங்குவாங்க ஆரிகனோனா இந்த பீஸால போடுறாங்க பாத்தீங்களா அதுதா ஆரிகனோ
ஓ ஓ கே தோழி ஓகே தோழி
அத வந்து நம்ம வீட்லேயே செய்யலா ஓமவல்லி எலைய வச்சு செய்யலா சோ இதெல்லா வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வீட்லேயே நம்ம கைப்பட செஞ்சு கொடுத்த திருப்தியு இருக்கு நல்லா ஹெல்தியா சாப்புடுதுங்க சுவையா சாப்புடுதுங்கன்ற மன நிறைவு இருக் கு இல்லைங்ளா அதுனால இதெல்லா செய்யலா
ஓ ஓகே தோழி ஓகே தோழி நீங்க சொல்றதெல்லா கொஞ்சோ ஆ எனக்கு தெரியலைன் நெனக்கிறே நீங்க சொல்ல சொல்றதுல இப்ப நா நெறையாவே தெரிஞ்சுக்குறே தோழி
ம் ரொம்ப நால ட்ரை பண்ணி பாத்துட்டு சொல்லுங்க தோழி எப்டி இருந்துச்சு அந்த சுவை எப்டி இருந்துச்சு இல்ல உங்களுக்கு எதா வேற எதாவது சந்தேகன்னா கூட கேளுங்க தோழி நான் கண்டிப்பா சொல்றே
ஆ ஓகே தோழி நன்றி தோழி அடுத்த கால்ல தொடர்ந்து பேசுவோ நன்றி